ஹலோ ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் ஐய்யா
ஆஹ் நாம வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம்
நீங்களே பேசுங்க எனக்கு என்ன பண்ணீங்க பண்ண சொல்லுங்க
ஆஹ் நாங்க காலையிலயே கிளம்பி இன்னிக்கு பெங்களூர் வந்தோம்
ஆங்க பெங்களூர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெங்களூர் வந்து பெங்களூர்ல எங்க இருக்கீங்க நானு
ஆஹ் பெங்களூர் இல் ஆஹ் பெங்களூர்ல இல் இருக்கோம் ஆஹ் நாங்க வந்து எங்க தங்கச்சி வீட்டுலதாங்க வந்துருக்கோ இப்போ நாளைக்கு எங்க தங்கச்சி யு எஸ்ல இருந்து வராங்க அதுனால நாங்க வந்திரு கோம்
ஆஹ் நீங்கோ டாபிக் எதனா செலக் பண்ண சொல்லுங்க பேசுங்க டாபிக் பத்தி
டாபிக் பத்தி பேசணும்னா இப்ப இருக்கிற ஆஹ் இந்த அஹ கலாச்சாரத்த பத்தி பேசுவோமா எல்லாரும் எப்டி மாரி இருக்கு இருக்காங்க என்ன அப்டின்னு சொல்லி
ஆஹ் யார் எப்டி மாறிருக்காங்கோ சொல்லுங்க
ஆஹ் முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா பெண்கள் வந்து வீட்டிலேயே அடங்கி இருக்கு க்கணும் ஆம்ளைங்க வந்து வெளில வேல செய்யணு அப்படின்னு இருந்தது ஆனா இல்ல இல்ல நான் சொல்றேன் ஆஹ் இப்ப அப்டியும் இருக்கு ஆனா இது இதுக்கு இல்லலைங்க நான் வந்து முன்னாடியே சொல்றேன் ங்க உம் ராஜா காலங்லா ஆப் ப்பரு அப்ப எப்டி இருந்ததுன்னா பெண்களை வந்து ரொம்ப மதிச்சுட்டு இருந்தாங்க நா நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சேரி போயிட்டு அவங்கள அவங்க கிட் ட எல்லாமே பேசி அதுக்கப்மா முடிவெடுத்து அவங்க எதாவது யோசனை சொன்னா அத வந்து அவங்களும் ஆஹ் என சொல்றது அதுபடியே நடந்துட்ருந்தாங்க ராஜாங்களாலும் சேரி அந்த மாரி அந்த காலத்துல பெண்கள ரொம் ரொம்ப மதிச்சாங்க
ஆஹ் இப்ப கூட மதிக்குறாங்கல
நடுல கொஞ்ச நாள் வந்து மதிக் கிறதுயில்லங்க மட்ட தட்டி பேசுறத ஆஹ் அந்த மாதிரி எல்லா பேசி சொன்னாங்க ஆஹ் அதுக்கு அதுக்கப்பறமா கொஞ்ச கொஞ்சமா வந்து அது மாற ஆரம்பிச்சு ச்சு ஆஹ் அப்பலாம் என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஒரு பொண்ணு உன்னோட முடிவு எங்களுக்கு இருக்கு உங்கிட்ட நா ஏன் சொல்லணும்
உம் ஆஹ் இப்ப கூட எங்க வீட்டுல ரிவேர்ஸ் தான் வந்துட்டு இருக்குங்க
இல்லங்க அப்படி என்னங்க நட நடக்கும்
இங்கலே ஆயா தாத்தாக்கு ஆயா பயப்படுறது இதல்லாம் நடக்கதுங்க
தாத்தாக்கு ஆயா பயப்படுறாங்களா தாத்தா ஆயாவுக்கு பயப்படுறாங்களா
தாத்தா ஆயாக்கு பயம் படுன்றாங்னா
க வந்து சுத்தி சொல்றிங்க இப்ப வந்து என்ன ஆயிடு சென்னா அந்த மாரி மாறிகிடாங்க நிறைய பேரு உம் மராட்டி விட்டு போய்கிறது என்னென்ன சொன்னால் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து வீட்ல இருக்காங்கன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் நாங்க விட்டுட்டு போயறோம் இந்த மாரி எல்லாம் பேசி மிரட்டிய அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அத் அதனால வந்து அவங்க ஐயோ எப்டி நாலு பேர் முன்ன எப்டி அதுக்காண்டி அடங்கி போறாங்க சில பேரு ஆஹ் இ இப்போ பா பாத்தீங்கன்னா நா நிறைய இடத்த பொதுவாக சொல்கிறாங்க இப்போ வந்து வேல செய்கிற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போல்லா ஒரு நல்லா இது இப்போவும் இருக்காங்க ஆனா சிலர் வந்து கையில சம்பாதிக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு ந்த ஆம்ளிங்க குடி பழக்கம் சிகரெட் இதெல்லாம் இருந்தாலும் னிமே நம்ப வந்து தப்பா சொல்றோம் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு ஆமாங்க நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த மாரி யாரையாவது
ஆஹ் பாத்துருக்கேங்க நான் பெங்களூர் தான் இருப்பேன் எங்க வீட்டு பின்னாடி கூட அடிப்பாங்க
ஆஹ்
நான் இன்டர்வியூ போனப்போ என்ன என்ன ஒரு பொண்ணு ஹச் ஆ ரு அந்த பொண்ணு ஹச் ஆ ரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்தாங்க
உம் அதாங்க அந்த மாரி கொஞ்ச நம்ப கலாச்சாரத்தை வந்து விட்டுட்டாங்க எல்லாம் வந்து அப்ப என்ன பெண்கள் சுதந்திரம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்காக போராடினாங்க ஆனா உண்மையிலயே என்னன்னா அது சுதந்திரத்துக்கான அருத்தம் வந்து அவுங்களுக்கு தெரியமாட்டேங்கிது எதுல சுதந்திரம்னா நம் ஒரு முடிவு எடுக்கறோம் அப்டி ஒருத்தருக்கு உதவி செய்றோம்னா அது வந்து வீட்டுல சொல்லிட்டு செய்யணும் அப்டின்ற ஒரு நிலைமைல வந்து இல்ல நம்ப சுயமா நமக்கு ஒரு நம்பளுக்கு சேரினு தோணுச்சுன்னா அது செய்யணும் அதுல சுதந்திரம் அதுதாங்க சொல் வந்துரும் இந்த மாரி குடிச்சிட்டோ இல் அ போதப்பொருளோ இதெல்லாம் வந்து அடிக்கிற்து வந்து சுதந்திரம் கிடையாது
இதுதான் சுதந்திரங்க இப்போ இங்க இப்போ மார்க்க
சுதந்திரத்துக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது அதனாலதான் அவங்க அப்டி மாரி இருக்காங்க
நோ
ஏனா எதுல சுதந்திரம் அப்டி சுதந்திரம் தேவை அப்படின்னு உண்மையா போரா ட்டுனது வந்து ஆஹ் அதான் இந்த மாரி ஏயா காசு பணம் செலவடிக்க வக்கிறது இல்ல வீண் செலவு கிடையாது ஒரு நல்ல செலவடிக்கிறது த்துக்குமே சேரி ஹ தேவப்பட்ற சுதந்திரம் நா அவுங்க கேட்டு போராட்னது அப்போ
ஆஹ் இப்போ இது ரிவர் சைட் இருக்காங்க
ஆமா ஆமா அதுக்கு அது ரிவர்ஸ் ஆள ரிவர்ஸ்லதான் போய்கிட்டு இருக்கு அஹ் உம் அத வந்து இன்னும் எப்ப மாறும் அஹ் கேளுங்க
ஜென்ஸ் அதிகமா இருக்காங்க லேடிஸ் அதிகமா இருக்காங்க ஆம்பள ஜாஸ்தியா பொம்பள ஜாஸ்தி ஏன் இப்போ ஏஹ் இந்தியால
ஆஹ் அது அப்டிலாம் தெரி எனக்கும் சரியா விவரம் தெரியாது ஆஹ் அது ஒரு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு தொகை கம்மியயிட்டே வரும் ஒரு ஒரு தொகை அதிகமாயிட்டே வரும்
ஆஹ் நீங்க இது பாத்தீங்களா நான் சென்னையில இரு இந்தப்ப ஒண்ணு பாதங்க
என்ன பாத்தீங்க
எதன் பேரு சாவுறாங்களோ
எதுனால சாகுறாங்க
ஏதோ ஒண்ணுங்க ஆக்சிடென்ட ஏஜ் ஆயிட்டு
ஆஹ்
சின்ன பசங்கோ
உம் இப்ப அதையும் எல்லா வீட்டுலயும் நடக்கிறது தானே அது
ஆஹ் அது ஒரு கவுண்ட வருங்க எங்கேயோ வரும் அது கணக்கு அது தெரியாது நானு சென்னையில இருந்தப்போ எங்க மாமாது செத்தாப்போ அ அந்த ஒரு நாள் எதன் பேர் செத்தாங்க கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு இதின் பேர் சாவங்க நானே ஆச்சரிய
ஆமாங்க அது வந்து சிட்டி அப்படின்றதுனால அத்தனை பேர் இப்போ நீங்க நாங்கள் வந்து டவுன் தான் இருக்கோம் ஆஹ் அங்க பாத் பத்தீங்கன்னா அந்த அளவுக்கல்லா எதுவும் கிடையாது உம் ஓ எ ஒரு பத்து நாளைக்கு ஒருத்தருவ அதுவும் தெரிய மாட்டேது பத்து நாளைக்கு ஒருத்தர் அந்த மாரிதா அது இடத்த பொறுத்து இருக்குங்க இவ சின்ன ஒரு ஊரு அப்டினா ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னா அதுல ஓ எப்பயோ தானேங்க அந்த மாரி எல்லா கண்டினியூஸா இருக்காது ஆஹ் ஆஹ அது மாரி ஆஹ அந்த அதெல் ஆஹ் சரியாக முடிவு எடுக்க முடியல
உம் ஆஹ் அது கவுண்ட் ஏ அது கணக்கு இருக்கோ இல்லங்க அது கணக்கு நான் பார்த்தேன் சென்னையில நா அது சின்ன சின்ன பச அங்க சின்ன சின்ன யார யாரோ செத்துட்டு இருக்காங்க
அதாங்க கொஞ்ச பேர் வந்து சில பேர் வந்து தானா அவங்க வயச ஆயிட்டு முதியோர ஆயிட்டு அவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்க இறக்கறது வேற சிலர் வந்து இந்த ஆஹ் வேகோ சின்ன வேகோ வே கும் வேகம் அவங்கள வண்டியில வேகமா போறது வந்து இப்ப ஒரு பிரஸ்டேஜா பாத்துட்டு போறாங்க இல்லையா அதனால நிறைய
வே வேகம் இல்லாங்க இது கூட இருக்குங்க டிரக் டிரக்கு அடிட் அதுக்கெல்லாம் கூட
ஆமா ஆமா ஒரு அத போதை பொருள் அவங்க எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கே அறியாம அவங்க அந்தளவுக்கு வேகமாக கூட போவாங்க
ஆமாங்க அதுல கூட இறந்துறாங்க அங்க ரொம்ப எத்துட்டா கூட இறந்துடு வாங்க
ஆஹ் இப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த போதைப்பொருள் எங்கே வருதோ அங்கேயே நிறுத்தி விடணும்
ஆஹ் அதெல்லாம் நித்த மாட்டாங்க கண்டினியுஸா நடந்துட்டு தான் இருக்குகோ இதெல்லாம் இப்போ இதுதான் மெயினு பிசினஸ்சே எல்லாருக்கும்
அந்த மாரி பண்ணிட்டு இருந்தா என்ன பன்றது துங்க உம் உம் அஹ் அது அது இப்ப எல்லாருக்கும் தெரியனுங்க இது வந்து தப்பான ஒரு பழக்கோ நம்ப எடுக்க கூடாது நம்ப போக கூடாது அப்படின்னு சொல்லி ட்டு அதுக் காண்டி காஸ் அவங்க கையில வரவே தானேங்க போய் எடுக்கிறாங்க இப்ப கைல காசு இல்லைன்ன அந்த பழக்கங்க எல்லாம் போக மாட்
இல்லங்க அதுக்கு முன்னாடியே போறாங்க அதுக்கு முன்ன அதுக்குன்னா மேல பண்ணுவாங்க காசு இல்லன்னா
அது எப்டி பண்ணுவாங்க யார் குடுப்பாங்கங்க
திருடு திருட்டுத்தனம் பண்ணுவாங்க இதெல்லாம் கூட நடக்குாங்க
அதாங்க ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நம்ப அடிமை ஆயிட்டோம்னா நம்பள பல தப்பான விஷயங்கள் பண்றதுக்காக அது நம்மளை வந்து நம்ம நம்மளை மாத்திட்டாது அது அந்த அந் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணலா தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துறாங்க
ஆமாங்க
அது தாங்க சின்ன வயசு சின்னவயசுல இருந்தே கொஞ்ச சொல்லி வரணும் ஆனா சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தாலுமே சேரி இப்ப வந்து வெளியே இருக்காங்க பசங்க ஹ ஹாஸ்டல்ல தான் இப்ப அதிகமா பசங்களை சேர்க்கறாங்க
ஹாஸ்டல் தான் இப்போ மெயின் ஏரியாவே ஓ நல்லா இருக்குகோ நானும் ஹாஸ்டல்ல நா இருந்தப்போ என் ரூம் முன்னாடியே எனதுதான் லாஸ்ட் ரூம் என் லிப்ட் முன்னாடி என் ரூம் முன்னாடியே அஞ்சு ஆறு பாட்டில் இருக்குங்க
உம் அது வந்து நீங்க ஏன் உம் உம் உங்களோட அங்க இருப்பாங்க இல்லையா வார்டனோ இல்ல
அ ஆங் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஏன் இருக்காங்கள ஹாஸ்டல்ல பெங்களூர் ல நான் ஜாயின் ஆண்ணப்ப ஹாஸ்டல் டீச்சர்ஸ் ஆயிருக்கு ப்பங்க ஜாப் சர்ச்சிங் ஆஹ் பீ ஜில ஆமாங்க
ஆஹ் ஹாஸ்டல் அப்டினு பாத் பாதீங்கனா அது வந்து சின்ன பசங்களுக்கான ஹாஸ்டலு அவங்க வந்து கொஞ்ச அவங்க காலேஜ் பேரு கிடக்க கூடாது அவங்க பசங்க அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சோ ஜாக்கிரதையா இருக்கு
இல்லங்க நா செவன்த் எய்துலா பாத்தமே குடிக்காரவங்க ரொம்ப பேர் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க சின்ன பசங்களுக்கு தெரியாதே ஊத்துவாங்க அவங்கள சீனியர்ஸ் ரொம்ப இது கூட பண்ணுவாங்கலா
உம் அது தெரிஞ்சு அவங்க அதுக்கப்பற அப்புறமா இப்ப நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நான் அடுத்த தடவை சொல்றாங்க அத அதோட பிரச்சனை என்னனு சொல்லி ட்டு ஆஹ் இப்போ வந்து நம்பளுக்கு அத பத்தி விவரமா பேசுறதுக்கான நேரம் கிடையாது உம் நம்ம இன்னொரு வாட்டி பேசும்போது நான் அத வந்து விவா உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் அந்த விஷயங்கள நா பகிர்ந்துக்கிறேன் உம் ம் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட பழக்கங்களுக்கு இல்லங்கா ஆ குடுத் முடிஞ்சவர் உம் எல்லாரும் கெட்ட பழக்கத்தல இருந்து அஹ் விலகி இருக்கணும் அப்படின்னு தாங்க நாங்க நினைக்கிறோம்
ஆமாங்க அது நம்ப ஒத்த நினைச்சுட்டா போதாதுங்க புல்லா நினைக்கானுங்க
உம் நினைக்கணுங்க நம்ப பக்கத்துல இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கொஞ்சமா நம்ம மாத்த முடியும் முய
அல்லாத்துக்கும் மெயினே தமிழ்நாடுங்க சென்னை தாங்க மெயினு
ம்
சென்னை திரும்பலா அங்க திருப்பதி மெயனுங்க
ம் சேரிங்க நம்மளுக்கு கூழ் குடுத்த நேரம் முடிந்துவிட்டது நன்றி மீண்டும் வரு இன்றி இன்னொரு
மீண்டும் மகிழ்ச்சியா பேசலாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க
அவங்க